ஹலோ சொல்லுங்க
ஆ நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சாப்டாச்சுங்களா
ஆ சாப்டாச்சுங்க கொழந்தைகல்லா நல்லா இருக்காங்களா வீட்டு வேல எல்லா முடிஞ்சுதா
ஆ முடிஞ்சுங்க கொழந்தைங்க எல்லா ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஏங்க அவுங்க வீட்ல இருந்தா எனி டைம் ஃபோனு ஃபோனே குடுக்க மாட்டேக்கிறாங்கங்க எப்போ பாத்தாலு இந்த யூடுப்ல அ எதாவது இந்த கொழந்தைங்க இந்த வீடியோ வச்சுட்டு வீட் ட்டுக்கு வந்தா டிவியு போட்டுக்குறாங்க நம்மள ஒரு டிவில எந்த ஒரு நிகழ்ச்சியு பாக்க உட்றது இல்ல டிவி பாத்தே செல்லு செல்ல வந்து செல்லு இருக்க வரைக்கு செல்லுல பாக்குறாங்கங்க யூடியூப்ல இந்த பொம்ம சேனல் அது இதுன்னு அ எப்ப பா த்தாலு யூடியூப்லேயேதா இருக்காங்க செல்லுல சார்ஜ் தீந்துருச்சு அப்டின்னா பாத்தீங்கன்னா அடுத்து டிவிக்கு வந்தறாங்க டிவில இந்த சுட் ட்டி டிவி அ நெறைய இந்த போகோ இந்த மாரி சேனல்ல எல்லா வச்சு வச்சு பாத்துட்டுருக்காங்க என்ன பயோனா இந்த யூடியூப் ல்லா எடுத்துக்கிட்டா காமனா எடுத்துக்கிட்டா கண்டது கடையதுல்லா வந்து வந்துருது அது என்னவோ ஆப் இருக்குங்களாமா அதெல்லா வராம நம்ம வந்து கொழந்தைங்களுக்காக அந்த இது மட்டு வெச்சி தர மாதிரி அப்டிதா வச்சி தரணுனு இருக்கேங்க உங்களுக்கு எதுவு தெரியுங்களா அத பத்தி
ஆமாங்க அப்டிதா சொல்லுவாங்க அவுங்க அத மட்டு பாக்குறது அதாவது கொழந்தைகளுக்கு என்ன தேவையோ அத மட்டு பாக்குறதான சொல்றீங்க
ஆ ஆமாங்க
அப்டிதா சொன்னாங்க ஆனா எங்க கொழந்தைகள கொஞ்சோ பெருசாயிட்டாங்கங்க அதனால எங்க பிரச்ச ச்சனை இல்ல அவங்களு செல்லு பாப்பாங்க இப்ப வந்து எ அவங்கிட்ட ஸ்போர்ட்ஸ்ல இருக்கறனால கபடி விளையாடுறது கிரி க்கட் அத மட்டுந்தா பாக்குறாங்க வேற எது பாக்கறது இல்ல அதனால எனக்கு பிரச் ச்சனை இல்ல ஆனா அப்டிதா சொல்லுவாங் ஆனா நாங்க எனக்கு அத பத்தி சரியா தெரியலீங்க இவன் குழந்தையா இருக்கும் போதெல்லா ஃபோனு ஃபோனே இப்ப ரெண்டு மூணு வருஷமாதாங்க அது உ டச் போன் வந்ததுக்கு அப்புறந்தானே உங்களுக்கு யூடியூப் இதெல்லா வந்திருக்கு அப்ப அவுங்க இருக்கும் போது அதிகமா ஃபோனு அவுங்க அ அப்பா பாக்கும்போது மட்டுந்தா கொஞ்ச கொஞ்ச நேரந்தா பாத்துட்டு இருந்தாங்க இப்ப நா அது அவுங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஃபோனு அதிகமா பாக்க முடியாது படிக்க பாக்கக் கூடாது படிக்கறக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா கொஸ்டின் ஆன்சர் எல்லா அனுப்புவாங்களங்க அதனால எனக்கு கொ அவுங்க ஃபோன் வந்து அதிகமா யூஸ் பண்றதுனா படிக்கிறதுக்கு மட்டுந்தான யூஸ் பண்றாங்க ஆனா இப்ப இர்க்கிற குழந்தைக சின்ன குழந்தைங்க தா ரொம்ப ஃபோன் பாக்குது என் தங்கச்சி பொண்ணுங்க ரெண்டு பேரும் சின்ன பொண்ணுங்கதா அவுங்க ஒரு ஃபோனு அவுங்க ரெண்டு பேர் வேலைக்கு போறனால ஒரு ஃபோன் வீட்ல இருக்கு அவுங்களுக்கு கால் பண்றக்கு இல்ல ஆனா அதுல இருக்கிற நெட்டு ஃபுல்லா பாத்து முடிச்சுருவாங்க முடிச்சுட்டு தா மறு வேலையே ரெண்டு பேர் இருக்குன்னு போன் பார்த்துட்டே இருப்பாங்க பெரியப்பாப்பா கண்ணாடியே போட்டாச்சு ஆனா சொன்னா கேக்குறதே இல்ல அவுங்க என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போறவங்க செரி ஆத்திர அவசரத்துக்கு வேணுன்னு ஃபோன் குடுத்துட்டு போறாங்க நெட்டு அப்ரோ நெட் இல்லாம போட்டுடுமா போட்டுடுமான் சொல்றதாச்சி செரி ஒரு எக்ஸ்ட்ரா தான ஒரு கொஞ்சோ அமௌண்ட் தானன் சொல்லிட்டு அவுங்களு நெட்டு போட்டுட்ருவாங்க அப்டிதாங்க பாக்கறது அவங்க யூடியூப் சேனல் போய் என்னமோ ஆரம்பிக்கிறனு அத பண்றனு இத பண்றனு ஏதோ ஒன் பண்ணுவாங்க கொழந்தைங்க ஆனா இப்பக்கிற கொழந்தைகள சின்ன கொழந்த சாப்பட ஃபோன் கேட்டு குடுத்தாதாங்க சாப்புடுது அந்த அந்த மாறி எல்லா பழக்கவே வுடாதுங்க ஏனா ஃபோன்ல வந்து ஒரு நல்லது வரு கெட்டது வரு நாம வந்து என்னேர கொழந்தைகள பாத்துக் டே இருக் முடியாது நீங்க சொன்ன மாறி செஞ்சாலு அவுங்களுக் எல்லா ஆப்ஷனுதெரியுங்க நாம ஒரு இதுல இத பண்ணி வச்சோனா அது எப்டி வந்து ஆன் பண்றதுனா அவுங்களுக் தெரியு ஃபோன்ல கொழந்தைகளுக்கு எல்லா விஷிய தெரியு அதனால நாம வந்து ஃபோன் குடுக்காமக்கறதுதா நல்லதுங்க நம்ம அத கரெக்ட் பண்ணிட்டோ இத கட் பண்ணிட்டோ இது மட் சின்ன கொழந்தைங்க பாப்பாங்கன் நெனச்சிக்க கூடாது ஏனா அவுங்க எதுக்குள்ள போனா என்ன ஆன் பண்ணணு எப்டி வரனு அவுங்களுக்கு எல்லா நம்மளைய விட பத் து மடங்கு நல்லா தெரியுங்க அதனால நீங்க அந்த ஆப்ஷன யூஸ் பண்ணாதீங்க நீங்க ஃபோனே குடுக்காதீங்க பொம்மைய பாக்கறனா டி வில பாக்க வைங்க டோரா இது மாரிலா போட்டீங்கனா டிவில பாக்க வைங்க ஃபோன் எது பாத்தாலு படிப்பு சம்மந்தமாந்தாலு நீங்க பக்கத்துல கோந்து குடுங்க ஏனா அ எல்லாமே நல்லது வருது கெட்டது வருது கொழந்தைகளுக் தெரியாதில இதா நல்லது கெட்டதுனு இது எத் தனையோ கொழந்தைங்க ஃபோன் பாத்துதாங்க கெட்டு போறாங்க அதனால இப்போ நீங் கொஞ்ச ஜாக்ரதையா தா இருக்கணு அப்ற என்னோடதுல வந்து இன்ஸ்டாகிராமு யோ பேஸ்புக்லா நா யூஸ் பண்றதே இல்லைங்க என்னோடது யூடியூப்ல ஏதா ஒரு நாடக கொஞ்ச கொஞ்ச நாடக இந்த ப்ரமோ வரபோது பாப்பங்க அப்பற சமையல் செய்யறதுனா அத அப்டி செய்யலா இது இப்டி செய்லா அப்ற செடி எப்டி வளத்தறது அப்புறோ ஒரம் எப்டி தயாரிக்கிறது அந்த மாரி சின்ன சின்ன சிட்ரேசி காயமாச்சி அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மாறி அந்த மாரி விஷியங்கள் அது முழுசாவு நம்ப கூடாதுங்க நீங்க ஒரு ஒரு போன மாசத்துக் து ஒரு டைம் என்னமோ இதுல போட்டுருந்தாங்க ஒரு ஒரு லேடி என்ன பண்ணாங்னா ஊமத்தம்பூ தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியுங்க
அந்த ஊமத்தம்பு வச்சி என்னமோ செஞ்சி குடுத்துருக்காங்க நெஜமா நடந்தது எல்லாத்துக்கு அது ரொம்ப நல்லதுன் யாரா ஒரு இது போட்ருபாங்களாட்ருக்குது ஊமத்தம்பூ எவ்ளோ பாய்சனு அதைய செஞ்சி சமைச்சி குடுத்து சாப்ட்டு எல்லாரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களாமாங்க போட்டு இப்டியெல்லா செய்யாதீங்க எ ஒரு ஒரு ஒரு ஒண்ணு வருதுனா அது கரெக்டா தப்பானு யோஸ்ச்சி பல பேத்துகிட்ட கேட்டு செய்ங்கன் சொல்லி அவ்ளோ கமெண்ஸ் போட்ருந்தாங்க என்னங்க பண்றது ஊமத்தம்பூவ யாராச்சு சமைப்பாங்களாங்க
ஆமாங்க நீங்க சொல்ற மாரி சரிதாங்க இப்ப எ தங்கச்சி பைய ஒருத்தே ரெண் மூன்ற வயசுதா ஆகுதுங்க அவனுக்கு சாப்பாடு குடுக்கணுனா சாப்பாடு ஊட்ணுனா ஆ ஃபோனு தா ஒரு பால் குடுக்கணுனாலு ஃபோனு தா எப்ப பாத்தாலு ஃபோனு தாங்க இப்போ அவ அவ இதுனால என்ன ஆயிருச்சினா பாத்தீங்கனா மூன்ற வயசு கொழந்தைங்கலா நல்லா சரளமா பேசுவோ அவுனுக்கு அம்மான் அம்மா அப்பான்ற வார்த்தைய தவர வேற எதுவு அவனுக்கு வந்து நார்மலா பேச வரல இந்த ஒன் ஒரு வயசு கொழந்தைங்க எப்டி பேஸ் சுமோ அந்த மாரி பேசிட்ருக்குங்க அப்றோ இப்ப நாந்தா சத்த போட்டே இது மாரி அவன ஃபோன குடுத்து குடுத்தே அவுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போய்றாங்க பாட்டி தா பாத்துக்றாங்க அவுங்க ஃபோ அவுங்க என்ன பண்றாங்கனா வயசானவங்க தானே ஃபோன குடுத் துட்டு நம்பள டிஸ்டப் பண்ணாம இருந்தா போதுனு அவுங்க உக்காந்துக்றாங்க கடைசில இப்ப என்ன ஆயிறுசினா அவ ஃபோனே பாத்துட்டு மத் த்தோங்கள்ட பேசாததுனால அவுனுக்கு அந்த பேச் இதே வரல இதே அவனோ அவனுக் கூட பொறந்த பைய அவ்ளோதா நாலே ஜா அறிவா பேசறா அதெல்ல என்னதா இருந்தாலு சாக அந்த வருஷோ ஆக ஆக பெத்தவங்களுக்கு அந்த கஷ்டோ இருக்குல்ல இப் அப்பதா டாக்ட்ர் கிட்ட போய் கேட்டா டாக் இதுக்காக டாக்டர்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எடுக்கு போது என்னா சொல்லிட் டாங்க நீங்க வந்து அவன்ட பேசாம ஃபோன இது மாரி அவளு சொல்லிட்டா டாக்டர் கிட்ட சொன்னதுக்கப்றோ பாத்தீங்னா நீங்க வந்து ஃபோன குடுத்தே பழக்கிட்டீங்கம்மா அவன வந்து ஸ்கூல் சேருங்க அப்ப வந்து அவனுக்கு அந்த ஃபோனுன் ஃபோனோட டைம் கொறஞ்சிரு ஃபோனோட டைம் கொறஞ்சா அங்க வந்து ஸ்கூல் ப்ளே ஸ்கூல்ங்குபோது சின்ன சின்ன கொழந்தைங்கள அவனோட வயசுக்கு கொழந்தைங்க இருக் கு அதுங்க கூட வெளையாடுவா வெளையாடிட்டு ஆ ம் பேசையு ஆரம்பிச்சிருவா அதனால பயப்டாதீங்க ஸ்கூல் சேருங்க அவ கொஞ்சோ ஆக் டிவாவு இருப்பா நீங்க ஃபோன குடுத்தே உக்கார வச்சீங்கன்னா அவ ரொம்ப மந்தமாவு ஆயிருவா பேச்சு வராது இன்னு நாலே டீவில போய்ருச்னா அப்ற சுத்தமா நீங்க வந்து பேசுறதுக்காக ஏதாவது இதுக் ட்ரீட்மெண்ட் போற மாரி இருக்கு அப்டின் சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கங்க ஆனா ஃபோனுன்னு பாத்திங்கன்னா நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நல்லத நல்லது க்கு ஃபோன யூஸ் பண்ணனா ரொம்ப நல்லது பாத்தீங்கனா இப்ப இந்த கொழந்தைங்கல்லா படிக்கிறதுக்கு முன்னாடியெல்லா வந்து ரொம்ப அ ஸ்கூல் போனாதா ஃப்ரெண்டுங்கள்ட எதுவு கேக்க முடியுமாங்க ஆனா இப் ப அப்டி கெடையாது ஃப்ரெண்டுங்ககுள்ள வாட்ஸ்அப்ல ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கலா அவுங்க எ அவுங்க முடிச்ட்டாங்கனா அத ஃபோட்டா எடுத்து அனுப்புனா நம்ப பாத்து நம்ளுக்கு தெரியாதது எதுனுக்கலா அதே மாரி பாத்திங்னா எனக்குலா சுத்தமா சமைக்கவே தெரியாதுங்க ஆ நீங்க சொன்ன மாரி நா யூடூப்ல தா எனக்கு என்ன என்ன சமைக்கணுமோ அத வந்து யூடூப்ல போட்டேனா வந்து பாத்து சமச்சிக்குவே அது மாதிரி நம்பளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக் க்காக அளவோட யூஸ் பண்ணிடனா நம்பளுக்கு நல்லது ஆ இப்ப பா இந்த இந்த கொழந்தைங்களுக்கு ஃபோன் எவ்ளோக் எவ்ளோ அவாய்ட் பண்றமோ அவ்ளோக் அவ்ளோ நல்லது இன்னு ஒரு சில பேரண்ஸ்லா என்ன பண்றாங்கன்னாங்க இந்த மாரி கெட்டதெல்லாங் கெட்ட விஷியங்கல்லா கொழந்தைங்க தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக புதுசா ஃபோன் வாங்கி எதுவுமே ஏத்தாம இன்னொனு யூடூப்ல இன்னொரு இது இருக் குங்க நம்மளுக்கு தா எதுவு தெரிய மாட்டேங்கிது நீங்க சொல்ற மாரி சின்ன கொழந்தைங்லா வெவரமா தா இருக்காங்க ஆ ம் நம்ம வந்து யூடூப்ல அதிகமா எத பாக்றோமோ யூட் டூபா இருந்தாலு செரி இந்த இன்ஸ்டாவா இருந்தாலு செரி எ வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப் அப்டி கெடையாது யூ இப்ப இன்ஸ்ட்ராமு இதெல்லா வந்து பாத்தோனா நம்ம எத அதிகமா பாக் குறோமோ அது சம்மந்தமாதாங்க வீடியோ வருது மத்தபடி எதுவும் வீடியோ வரதில்ல வர்றதில்ல்ல நம்ம எ எத அதிகமா யூஸ் பண்றோ அந்த அளவுக்கு அதிகமா வருது அப்டிங்க போது நம்புளுக்கு ஓகே அப்டின் சொல்லி அத பாத்தூக்கலா ஆ நம்ம வந்து நம் ம பயன்படுத்துற விதத்தல தா இருக்கு நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோனா நம்மளோட வாழ்க்க நல்ல நெலமைக்கு போகு நல்ல சயின்ஸ் நம்முளுக்கு தெரியாததெல்லா கூட தெரிஞ்சுக்கலா படிக்கிறதுக்கு ம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மத்த விஷியங்கள தவிர்த்து படி க்கிறதுக்கு ரெஃப்ரன்ஸ் எடுக்குறது கு இப்ப செல்லுல வந்து நமக்க தெரிஞ்சுக்காதது எதுவுமே கெடையாது ப ப்பு சம்மந்தமா இருக்கட்டு அழகு குறிப்பா இருக்கட்டு இல்ல சமையல் குறிப்பா இருக்கட்டு ஏ அந்த அளவுக்கு நல்லா வளந்துருச்சி அறிவியல் அந்த ‌அளவுக்கு நாலேஜ் இருக்கு அத நம்ம பயன்படுத்துற விதத்துல தாங்க இருக்கு நம்ம நல்லதுக்கு பயன்படு திட்டோனா நம்ம வாழ்க்க முன்னேறு அதே நம்ம கெட்டதுக்கு எடுத்துக்குட்டோ அப்டின்னா நம்ளோட வாழ் து பின்னோக்கி போகு நம்ம பயன்ப ஒவ்வொருது வந்து நம்ம பயன்படுத்துறதுல தா இருக்கு நம்ம பயன்படுத்துறதில்லாம நம்ம சொல்லி் குடுக்குறது கொழந்தைங்களுக்கு ம்
நீங்க சொன்னது கரெக்ட்டுதா அ நம்ம பயன் எடுத்துக்குற விதத்துல தா நல்லது கெட்டதெல்லா அவுங்கவுங்க எடுத் துக்கற விதத்துல தா இருக்குது நீங்க சொன்ன மாரி உங்கக் ஒரு தங்கச்சி பைய சொன்னீங்கல்ல அவுங்க ரிலேஷன் அந் அதே மாரி என்னோட ஃப்ரெண்டோட பையனு அப்டிதா அவனுக் கொழந்தையா இருக்கு போது இந்த கொரானா பீரியட்ல ‌‌‌தா வீட்ல ஆனா வெளியிலியே போகாம வீ்ட்லயேந்து ஃபோன் பாத்து ஃபோன் பாத்து அந்த பைய பேசறதையவே மறந்துட்டா அதே மாரி தா அவுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அவ்ளோ டைமு ஹாஸ்பிட்டல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே ரெடி ஆகல அப்றதா கோயிலுக் போய் அங்க ஏதோ பரிகாரளா செஞ்சிங்க அவுங்க அப்டி தா சொன்னாங்க ரெம்ப வேண்டிட்டு வந்து அப்றோ ஒரு ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்ற தாங்க பேச வைப்ப எல் கே ஜி யூ கேஜியே போறா அவுங்க ரொம்ப அழுதாங்க சுத்தமாவே பேசவே மாட்டேங்கிறானுங்க ஆனா அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல ஃபோன் பாத் ஃபோன் பாத்து அந்த பேசறதயவே அவ மறந்துட்டா அவ்ளோ ஃபோன்ல அப்றோ சில கொழந்தை பாத்தீங்களா கையி நைட்டு தூங்கும்போது எ பைய ரெம்ப நேரோ ஃபோன் பாத்தா அவுங்க சின்னதா இருக்கு போது கை அப்டியே இப்டி தள்ற மாரியே பண்ணிட்டுருப்பா தூக்கத்தல அப்ற தாங்க அப்டி ஒரு டைம் பண்ணனுங்க அடு தா ஃபோனு சுத்தமா தரதில இப்போவு நா தரவே மாட்ட படிக்கிறக்கு மட்டு வேணா ஒரு பத்து நிம்ஷோ ஏதாவது கிரிக்கெட்டு அந்த மாரி கபடி அந்த மாரி இருந்துச்னா பாப்பாங்க ஃபோனே தர்றதே இல்லிங்க ஃபோன் தள்ளி தள்ளி தள்ளி அந்த வெரலு அப்டியே தா போகு எத்தன கொழந்தைங்க அந்த மாரி பண்றாங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப வந்து ஃபோன் பாக்க கூடாது அப்டிதா சொல்றாங்க அப்ற நீங்க சொன்ன மாரி நல்ல விஷியோ என்னனா அவுங்களுக்கு வந்து மேக்ஸ்லா டவுட் இருந்துச்ன் வச்சு ங்க அவுங்க நெறையா இதுல வந்து சொல்லி தராங்க மேக்சு சூப்பரா சொல்லி தராங்க அது ஒவ்வொன்னு டவுன்லோட் பண்ணி வச்ட்டம்னா ஒவ்வொரு மிஸ்ஸுங்க தமிழ்ல இங்லீஷ்ல அந்த மாரி சொல்லி தராங்க அது வந்து நல்லா புரியிது நெறைய நல்லது இருக்குதுங்க எல்லா டவுட்டு அதுல தெரிஞ்சிருது அது எங் பாப்பாக்கெல்லா டவுட்டு மேக்ஸ் டூஷனே போறதில்லே அவுங்க ஒரு இது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்றாங்க ஒரு ஆப்பு அதுல வந்து உங்குளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷு சொல்லித் தருது அப்றோ இந்த மேக்ஸு சொல்லி தராங்க சூப்பரா சொல்லி தராங்க அத வச்சி அவுங்க படிச்சிக்வாங்க அப்றோ நீங்க சொன்ன மாரி ஆப் பு ஜெமினி ஆப்பு அந்த மாரிலா இருக்குல்லங்க அதுல என்ன டவுட்டாந்தாலு அத சொல்லி தந்துறது இல்லங்க அதெல்லா நல்ல விஷியமாலா இருக்குதுங்க இந்த இன்ஸ்ட்றா கிராமு அந்த மாரி அதுல கொஞ்
சரி நா இன்னொரு நாளைக்கு கால் பண்றேங்க நெறைய இருக்கு இத பத்தி பேச லா நா இன்னோறு நாள் கூப்பறேங்க சரிங்க